ஹலோ
சிஸ்டர் கேக்குதா
ஆ கேக்குதுப்பா
ம் என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
இன்னு இல்லப்பா இப்பதா வேலையிலந்து வந்தே இனிமே தா சாப்டனு நா சாப்ட்டு முடிக் கறதுக்குள்ள லெவன் லெவன் தேர்ட்டி ஆயிடு
ஏ நீங்ளே இல்ல இனிமே தா சாப்பட்ணு நீங்ளே சாப்பாடு செஞ்சு சாப்புடுவீங்ளா இல்ல
ஆமா நைட்ல டிஃபன் மட்டு நாந் தா பண்ணுவே காலையிலயு மதியமு அம்மா பண் அம்மா பண்ணுவாங்க அவங்ளே சாதோ ரைஸ்ல்லா அவங்க பண்ணுவாங்க நா வெரு இந்த தோச இட்லி பூரி ஆமா வெறு டிஃபன்ந்தா அம்மாக்கு அப்பாக்கு அக்காக்கெல்லா டயாபட்டிஸ் இருக்கு அத்னாலா நைட்ல வெறு டிஃபன் ஐட்டம்ஸ் மட்டுந்தா ரைஸ் எல்லா சாப்பட்றது இல்ல
ம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா வந்து கம்பியூட்டர் சயின்ஸ் பண்ணிருக்கங்க அடுத்த ஸ்கூலுக்கு ஒர்க் பண் ஒர்க் போயிட்ருந்தே இல்ல முடிஞ்சு படிப் முடிஞ்சு ஒர்க் போயிட்ருந்தே ஸ்கூலுக்கு ஆபீஸ் அட்மினா ஒர்க் பண்ணே
ஓகே ஓகே
நா அப்பந்துப்ப மேரேஜ்னால ஸ்டாப் பண்ணிட்டே ஒர்க் போகல இனிமேதா ஒர்க் எதுவு நீயூவா பாக்கணு எங்க அந்தனூர் வந்து கொஞ்சோ தூரமா இருக்கனால அங்க கன்னியூ பண்ண முடியல
ஓகே ஓகே ஆமா ஆமா ஆனா நீங்க பாருங்க நம்ம படி ச்சதெல்லா வேஸ்ட்டா போயிடுல்ல வீட்லயே உக்காட்ன்ருந்தா
ஆ பின்ன ஒர்க் இல்லாமல்லா செட்டாகாது நமக்கு
ஆமா ஆமா ஒர்க் போயிட்ருந்தவங்களுக்கு ஒர்க் இல்லாம வீட்ல உக்காரணுன்னா ரொம்ப கஷ்டோ நா கூட நெனப்பே லீவ் போட்டுட்டு கொஞ்ச நாள் அப்டியே விட்டு இனுந்தனா குவிட் பண்ணிட்டு கொஞ்ச கேப் விட்டுட்டு அப்றோ போலான்னு நெனப் ப்பே ஆனா ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டு வீட்ல இருந்தாலு நம்மளுக்கு தலவலிக்கு
இல்ல நீங்க உண்மைய சொல்லுங்க இதுதா நெறைய நடக்கு வேலைக்கு அது ஆஃபிஸ் போயிட்டு இருக்கம்போது என்னடா ரொம்ப கன்னியூவா போயிட்டுருக்கம்போது சண்டே மட்டுதா லீவு அதுவுமே ட்ரெஸ் வாஷ் பண்றதுக்கு அது ஒன்டே தூங்கறதுக்கே முடிஞ்சிரு வேற ஒண்ணுமே பண்ண முடியாது மறுப்டியு மண்டேவா அப்டிங்கிற மாரிருக்கு ஆனாலீ வீட்லருந்தம்னா என்னடா ஃபுல்லா ரொம்ப வெட்டியா இருக்க மாரிருக்கே அப்டிங்கிற மாரி இருக்
ஆமா வேலைக்கு போயிட் டுருக்கு போதே யோ எவ்ளோ வேலதா நம்ம செய்றது ரெஸ்ட் இருந்தா நல்லா இருக்குமே அப்டின் தோணு
ம் நமக்கு ரெஸ்ட் எடுக்கணு அப்டின் ஆனா லீவு கேட்டா கூட குடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கு ஆனா வீட்ல இருந்தம்னா ச்ச அதுக்கு வேலைக்கே போயிட்டு வந்திருக்கலா போல சம்பமள மாச்சு வருமே அது அது வந்தா ச்சு மனசு திதிக்கலாமேன் தோணுது உண்மைலே அப்டிதா இருக்கு
ஆமா உண்மதா சம்பாதிச்சுட்டே இருந்து நம்மளுக்கு டக் குன்னு நம்ம கையில காசு இல்லனா அவ்ளோதா ஆமா நானே சம்பாதிக்கிறே சம்பாதி ச்சாலு நம்ளுக்கு பத்த மாட்டேங்குதே அதுக்கேத்த மாதிரி செலவுகள் அதிகமா ஆயிட்டேருக்கு
ஆமா இப்ப விக்கிற எப்டி சொல்றது ஹையாதான இருக்கு வெலையெல்லா
ஆமா போன முற வந்துட்டு ஒரு சேல்ரி வாங்கிருப்போ அந்த சேல்ரிக்கு அந்த செலவுகள் வந்து கரெக்டா இருந்திருக்கு இப்போ இன்னு கொஞ்சோ இன்கி இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு இருந்தாலு நம்மளுக்கு வந்து பத்தாது சேம் அதே மாரி செலவுதா செலவு அதிகமா ஆயிட்டிருக்கு ம் அந்த மாதிரிதா போயிட்டிருக்கு ம் இப்டியே போனா எங்க சேவ்லா பண்றது ஆ சேவ் பண்ற மாதிரியே கெடையவே கெடையாது அந்தந்த செலவு அன்னன்னைக்கு போயிட்டேருக்கு
ஆமா ஆனா இப்ப இருக்குற பெரிய இப்ப நா நார்மலா கிராசரி எடுத்துக்கோங்க ரொம்ப ஒன்னுமே வாங்க முடியல அந்த அளவுக்கு இருக்குது நா இப்ப ஒரு நாளைக்கு ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு மீனோ இல்ல சிக்கனோ மட்டனோ எதோ எடுக்கறதுனாலு ஒன் டேக்கு தௌசண் வேணு போல ஒரு நா ஒரு அஞ்சி பேர் இருக்க வீட்டுக்கே அவ்ளோ வருதுன்னா பாருங்களே
ம் ஆமா உங்க வீட்ல எத்தன பேர் இருக்காங்க
நானு ஒன்னு எயே ஹஸ்பண்டு மாமியார் மாமனாரு அவங்க தங்கச்சி இருக்காங்க அஞ்சி பேர் வீட்ல
ஓ ஓகே ஓகே அப்போ உங்க ஹஸ்பண்ட் மட்டுதா சம்பாதிக்கிறாங்களா
இல்ல அவுங்க அ மாமனாரு வேலைக்கு போயிட்டுதா இருக்காங்க பக்கத்துல போயிட்டு இருக்காங்க வாட்
ஓகே அப்போ ஜாயின் ஃபேமிலியா தா இருக்கீங்க ஓன் ஹவுஸா
ஓன் ஹவுஸ்தான
ம் இப்ப எங்கள மாரி ரெண் ட்டுக்லா கெடையாது எங்களுக்கு ரெண்டடு ரெண்டு வேற கட்டணு ஆ என்னுடைய சம்பளத்துல ரொம்ப நெறைய அமௌண்ட் வந்து எனக்கு ச ரெண்ட்டுலயே போயிடு
ஆமா சென்னையில இருக்கீங்ளா
ஆமா
ஆ சென்னை நாலே நா நார்மலான ஒரு ஒரு ரூம் ஒரு ஹால் ஒரு பாத்ரூம் அந்த இருக்கறதுக்கு செவன் தௌசண்ட் பிளஸ் வாட்டருக்கு சேத்து வாங்குறாங்கல்ல
ஐயோ எனக்கு ஒன் பி ஹெச் கே தா இதுக்கு நானு டென்னு கட்டிட்டு இருக்க இதுக்கப்றோ இந்த மெயின்டெனன்ஸ் ஒன்னு கட் டனு அதுக்கு வாட்டர் பில்லு தனியா கட்டணு அந்த மோட்டரு தனியா கட்டு கட்டணு வெளில அந்த மொற வாசல் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டணு இந்த மாதிரி நம்மளுடைய எவ்ளோ இருக்கு பாத்துக்கோங்க எலக்ட்ரிசிட்டி அது வந்துட்டு காடு குடு டுக்க மாட்டாங்க அவங்க ஒரு யூனிட்டுக்கு யூனிட் நார்மலா கவுவர்மெண்ட் ஒரு அமௌன்ட்டுன்னா இவங்களுக்கு குடுக்குற யூனிட்க்கு வந்து இன்னு கொஞ்சோ அதிகமா அமௌண்ட் அந்த மாதிரி எல்லாமே டபுள் டபுள் டபுளா கட்ட வேண்டி இருக்கு ஆனா என்ன பண்றது இங்க இருக்கணு இந்த ஏரியாவுலயேதா இருக்கணு
ம் இல்ல நீங்க சொல்றத பாத்தா ரென்ட் குடுக்கறதுக்காவே நம்ம தனியா போய் சம்பாதிக்கனும் போலயே
கண்டிப்பா கண்டிப்பா அதுக்காக தா நம்ம சம்பாதிக்கணுமே அதுல பெரிய பையதா என்னோட சே சேல்ரில பெரிய போஷன் வந்துட்டு நா ரெண்டுக்காக தா குடுத்துட்டு இருக்கேன்னா பாத்துக்கோங்க ம் இனி மாசோ ஃபுல்லா எப்புடி ஆமா ரொம்ப கஷ்டோதா வீட்ல வந்து நாலு பேரு வேல செஞ் வந்துட்டு நாலு பேரு சம்பாதிச்சாலு நம்மளுக்கு இதே கஷ்டமாதா இருக்கு நானு யோசிப்பே என்ன நாலு பேரு நம்ம
ம் ஏதாச்சு ஒன்னு வந்துரு செலவுன்னு ஏதாச்சு இருக்கு
ஆம்மா நாலு பேர் இருக்கோம் மூணு பேர் வேலைக்கு போறோம் இருதாலு நம்மளுக்கு யே இவ்ளோ செலவ் எப்படி எதுவுமே நிக்க மாட்டேங்கிறே அப்படின் தோணும் அவ்லோ செலவு இருக்கு ரெண்டுக்கு நறைய அதுக்கப்புறமா ஏதாது திடீர்னு ஏதாது ஒரு செலவு வந்துரு ச சொந்தக்காரங்க ஏதாவ்து ஒரு பஃபங்க்ஷன்னு சொல்லிடுவாங்கய யார்க்காது ஒடம்பு சல்லாம போயிடும் நம்ம வீட்லயே
பரவால்ல இப்ப நாலு பேர் சமைக்கறது இப்ப எட்டு பேர் சமைக்கிறதுன்னா எப்டி இருக்கோ எல்லாமே டபுளா தான ஆகும்
ம் இப்டிதான் போயிட்ருக்கு இந்த நெலம எல்லா நம்மளுக்கு மாறவே மாறாது இப்டியேதா எதாது ஒரு நல்ல ஜாப் இன்னும் கெடைச்சா இன்னு நல்லா இருக்கும் அதுதா ட்ரை பண்ணிட்ருக்கே நா வந்து ஃபஸ்ட்டுப் பி டெக் பி டெக் முடிச்ட்டு ஆ பி எட் பண்ணே பி யெடு முடிச்ட்டு இப்ப எம் யெடு பண்ணிட்ருக்க இது பைனல் இயரு பைனல் செம்மு இன்னு ஒரு ஒன் மந்த் அ இந்த ஒன் மந்த்க்குள்ள இது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஸ்கூல்லா பாத்துட்டு போகணு ஆனா ஸ்கூல்ல கொட பாருங்க நம்ம எவ்ளோ படிச்சிருக்கோ நம்ம எவ்ளோ வேல செய்ய வேண்டியிருக்கோ ஆனா அதுக்கேத்த மாதிரி பேமெண்ட் தரமாட்டாங்க
நானே ஸ்கூல்லதன ஆர் பண்ண சி பி சி ஸ்கூல் தான் ஆனா டீச்சர்ஸ் க்கு கொட டீச்சர்ஸ்கு சேலரி ஹை தான் ஆனா எங்களுக்கு டென் கே பிப்டீன் கே பிப்டீன் கே வே அதிகம் தான் எங்க ஆபீஸா ஆபீஸ் ஸ்டாப் பொருத்த வரயுமே
அப்பா என்ன இப்டி சொல்றீங்க பிப்டீன் கேவா அய்யயோ அதெல்லா ரொம்ப கம்மி இங்க
நீ அந்த சரௌண்டிங்ல வந்து ரொம்ப கம்மி சைஸ் டெய்லி கவுண்டர்ஸ்லாகேக்குறாங்க நார்மல் பா ப்ரீ கே ஜி டீச்சர்க்கான் செய்றீங்க அய்யோ ரொம்ப கஷ்டம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணி படிச்சிருக்கோம் அதுக்கு கொட அந்த இது பண்ண மாட்றாங்க வலிவ் பண்ண மாட்றாங்க
சொல்றேன் பேனே ஏரியாஸ்லல்லாம் வந்துட்டு ஒரு வீட்ல போயிட்டு பா த்ரம் கழுவறதுக்கு சிக்ஸ் தௌசண்ட் வாங்கறாங்க ஆ பாத்தரோ ஒழுக்க டே லி ஒரு டுவென்டி மிட்ஸ் ஒரு டுவெண்டி தேர்டி மினிட்ஸ் தா ஒரு வீட்டுக்கு போயிட்டு பாத்ரம் கழுவிட்டு வருவாங்க அதே மாரி ஒரு ஏரியாலயே ஒரு அஞ்சாறு வீட்டுக் செஞ்சிருவாங்கனு வச்சுக்கோங்க ஒரு வீட்டுக்கு சிக்ஸ் தௌசண்னா ஆறு வீட்டுக்கு அவங்க பண்ணிட்டு அவங்களே தேட்டிசிக்ஸ் தௌசண் வாங்கிருவாங்க ஆ படிக்காதவங்க அவங்க அவ்ளோ வாங்கும் போது நம்ம இவ்ளோ டிகிரிஸ் படிச்சு இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு
இல்ல இல்ல இந்த இந்தியால தான் இவ்ளோ ரொம்ப மோ சமான நா படிச்சதுக்கு வேல்யூவே இல்லாம இருக்கு மத்த கண்ரீஸ்ல்லா எவ்ளோ குடுக்குறாங்க அதுக் எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும் சொல்லுங்க சம்பமந்தமே இல்லாதெல்லா படிச்சிட்டு இப்டி வந்து உட்காரதானா இவ்ளோ கம்மியான சேலரி வாங்கிட்டு அது ஃபுல் டே ஒர்க்கு ஆ மார்னிங் நைன் எயிட் தேர்டி டூ சிக்ஸ் ஓ கிளாக் வரையு ஒர்க் பண்றோம் இன்னும் பாத்தா நைட் சிப்ட்லா பாப்பாங்கள்ல
ஆமா ஆமா கரெக்ட்டுதா போது ஸ்கூல்ல டீச்சரே வச்சுப்போங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்கூல்ல பசங்களுக்கு சொல்லி குடுத்துட்டு ஸ்கொல்ல பசங்க வறதுக்கு முன்னாடியே இவங்க போய் உக்கார்ணும் அதுக்கப்புறமா ஸ்கூல்க்கு ஃபுல்லா ஆ எட்டு மண் நேரமா எட்டு மண் நேரம் எத்தன கிளாஸ்ல நின்னுட்டு இருக்க வேண் அப்டியே வேல இருக்கு அதுக்கப்புறமா பசங்க எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்குப்புறமா தா இவுங்க களம்பணு இல்லயா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அசைன்மெண்ட் ஒர்க்குல்லாம் கூட பாபாங்க உம் அடுத்த நாளைக்கு பண்ணனும்ல எத்தன இருக்கும் லெசன் பிளான்ஸ் அது ரெடி பண்றதுக்கே இவ்ளோ டைம் ஆகும்ல
ஆமா அது சி பி எஸ் சில்லா ரொம்ப கஷ்ட இப்ப உள்ள ஸ்டெடீஸ்லா என்னனு ஒன்னுமே புரில நம்ம படிக்கும் போதெல்லா மெட்ரிக் தா ஓகே ஆ
சி பி எஸ் சி ஐ சி எஸ் சி இருக்கு ஆ
ஆமா
நம்ம படிக்கும் போது ஸ்டேட் போட்டு ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டு இது ரெண்டு மட்டுந்தா நம்மளுக்கு தெரியு ஆனா இப்ப எவ்வளோ வந்துருச்சுப் பாருங்க
எவ்வளோ வந்துட்டு ரொம்பா இது ஆனா இதுலா என்ன ஃபியூச்சர் ஓகே தா இருந்தாலு ரொம்ப கஷ்டமா தெரியது ஃபீஷு அந்த அளவுக்கு இப்ப நார்மலா எடுத்துக்கிட்டினா கே ஜிக்கே பிப்டிக்கே வாங்குறாங்க
ஓ இது ரொம்ப அதிகம்தா இல்லையா ஆனா இப்போ இது வந்து இப்போதா ப்ளூம் ஆகுறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தெரியுது ஆனா இன்னு கொஞ்ச நாள்ல பழகிடு எல்லாமே பழகிடு இந்த சி பி அ இந்த ஐ சி எஸ் சி ம் எல்லாமே எல்லாமே யூஸ்வல்லா ஆயிடுச்சுன்னா நல்லாதா இருக்கும் ஆனா அந்த மாரி இது ஸ்கூல்ல அவ்வளோ பெரிய ஸ்கூலுங்க இது ஐ சி எஸ் சி எடுக்கிறவங்க அதனால எங்களுக்கு அவ்வளோதா பீசு அப்டின்றாங்க
ம் இல்ல இதுவும் இப்ப உங்க பசங்க வந்து உங்க ஸ்கூல்லயே ஆ இல்ல அப்படியா நீங்க ஆனா சரௌண்டிங்ல இங்க பாக்கும் போது ரொம்ப ஹையா இருக்க மாரி ஃபீல் ஆகுது எனக்கு மட்டு இல்ல நா பேரண்ட்ஸ் நெறையா கம்ப்ளைண்ட் பண்ணி நானே பாத்திருக்கே ஏன்னா நாங்கதானே ஃபீஸ் வாங்கி பே பண்ணி பில்லா குடுக்கோம் எங்கிட்ட சொல்லம் போதே ஏ லாஸ்ட் இயரோட இந்த இயர் ரொம்ப அதிகமா இருக்கு ஃபீஸ் அப்டிங்கு நெறையா கொஷிடின் வந்திருக்கு நம்ம பிள்ளைங்களாலயு ரொம்ப வந்து படிக்க முடில அந்த மாதிரி இருக்கு நம்ம நம்ம ப நம்ம ஸ்டேட்டு மெட்ரிக்கு இது படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாதா இருக்கு நார்மலா இருக்கு ஆனா இப்ப சி பி எஸ் இ நெறைய அவங்க படிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தா சொல்றாங்க
அப்படியா எனக்கு என்னமோ அப்படி தெரியல முன்ன நம்ம படிச்சதுதா ரொம்ப இதுவா இருக்கு கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கு இப்ப வந்து நானே புக்ஸ்ஸல்லாம் பாக்குறோம்ல இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்களுக்கு பிராக்டிகலாவே இருக்கு நமளுக்கு வந்து புல் அண்ட் ஃபுல்லா தியரி இப்பவுமே ஒரு விஷய சொல்றாங்கன்னா நம்ம வந்து இமேஜின் பண்ணனு எ எதா வது ஒரு சைஸ்ல ஏதாவது ஒன்னு சொல்றாங்கன்னா நாம அப்படியே இமேஜினேஷன்க்குப் போயிட்டு ஒன்னு ஒன்னுத்தையு பாக்கணு ஆனா இப்ப பசங்க அந்த மாரி கெடையாது இப்போ ஓ அப்டியே ஓப்பன்னா காட்றாங்க இதுதா அப்படின் சொல்லி ட்டு எது எதோ டிவிஸ்ல்லா பா பிக் ஸ்கிரீன்ஸ்ல்லா வச்சுட்டு ஸ்கூல்லயே சொல்லி் குடுக்கறாங்கல்ல
எல்லாமே சொல்லிருறாங்கதா ஏன்னா இவங்க என்னமோ உங்களுக்கு வந்து உங்களுக்குதா ஈசி எங்களுக்கு ரொம்ப டஃபா இருக்கு கஷ்டமா இருக்கு படிக்க முடியல அந்த மாதிரி அவங்க பசங்களா நெனைக்க கிறாங்களா என்னன்னு தெரியல
நம்மளுக்கு வந்து என்னன்ன ஆ எப்படி சொன்னாங்கன்னா வாழப்பழத்த கையில குடுத்துட்டு உறிச்சி சாப்டுங்க அப்டின்னு சொல்லி குடுத்தாங்க அப்போ வந்து நம்ம வந்து சாப்ட்டுட்டு இருந்தோ ஏன்னா இவங்க வந்து உரிச்சியே குடுத்து கட் பண்ணியே குடுத்து சின்ன சின்ன பீசா குடுத்தா கூட அது கஷ்டமா இருக்கு
ம்
ஏன்னா இவங்களுக்கு நறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குல்ல இப்ப கொழந்தப் போ பொறந்த கொழந்தைக்கே நம்ம வந்துட்டு எல்லாருமே சோறு ஊட்டுறதுக்காக போன கையில கொடுத்துடுறோ அப்படியே ஃபுல்லா அந்த பசங்க அதுலேயே அடிக்ட் ஆயடுறாங்க அது க்கப்பறமா அவங்கள அந்த செல்போன்ல இருந்து படிப்ப கொண்டு வரது கஷ்டம் இல்ல
உம் போன் இருந்தாதா நா சாப்பிடுவே போன் இருந்தாதா நா ஸ்கூல் போவே. அந்த வேன் வர அந்த கொஞ்ச கேப்ல கூட போன் இல்லாம இருக்க மாட்டாங்க
அத சொல்லுங்க ஆமா எ பக்கத்து வீட்டுல நெய்பர் பைய ஜஸ்டு ஒரு பைவ் இயர்ஸ் தா அவ ஸ்கூலுக்கு போயி ட்டு வந்ததுமே பேக் தூக்கி போட்டு போட்டு போன கையில எடுத்துடுவா அவ்வளவுதா போன்ல கையில எடுத்துட்டு தூங்குற வரைக்கும் அத அப்படியேதா வச்சுட்டு இருப்பா
அது அப்படியே இருந்தா ஐ ப்ராப்ளம் ஆகும் அவங்க எதுவுமே திங்க் பண்ண மாட்டாங்களா என்னன்னு தெரியல
ஐயோ ஆமா எல்லாரும் இப்ப சோடாபுட்டி கண்ணாடி தா போட்டு போட்டு சுத்துறாங்க இருந்தாலு பரவால்ல நா செல்போன் யூஹ் பண்ணிதா ஆவே அப்படின்றாங்க
என்ன வந்து பாத்து யூஸ் பண்ணாம இல்ல
ம் இந்த செல்போன் அடிக்ஷன் வந்து இப்போதைக்கு நம்மளால குறைக்க முடியாது. இல்லையா நம்மளா லீவ்க்கு வந்து பசங்கள பீஸ் ங்களுக்கு கேம்ஸ்ஸுக் அவங்களுக்கு வந்து பழக்க பழக்க வைக்கிறதுல்லா பண்ண முடியல
ஆ சொல்லுங்க சேரி நம்மகிட்ட டிஸ்டர்ப் பண்ணாம இருதா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செடக்கு நமக்கு வந்துடுச்சு அதனால நம்மளும் அப்படியே விட்டுட்டோ உம் ஏதோ பண்றாய்ங்க